கேக்கு
ஆ ம் அ இடையூறு ஏற்பட்டதுக்கு மன்னிக்கவு எ எதனால ஏற்பட்டதென்று தெரியவில்லை
பரவால்ல பரவால்ல
போயிருச்சுங்க பரவால்லங்க அ இப்ப என்னன்னா அதுதாங்க அந்த அ விடுதியில இருக்கும் போது என்ன எப்பிடி பாத்துக்கிட் ங்க எப்பிடி இருந்தாங்க அப்படின்றது யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க இப்ப நெனைச்சா கூடோ அங்க போய் இருந்திருக்கலாமே அவுங்கல்லா நமக்கு இவ்ளோ அ உதவியா இருந்தாங்களே அப்டின்ற மாரிலா தோணுங்க காலேஜ்ல கூட பாத்தீங்கனா ஆ இந்த அ நெறையா இப்ப பள்ளிக்கு பா பள்ளி பசங்க இருப்பாங்கல
ஆமா அவ்ங்க பக்கத்து கிளாஸ்க்கு நம்ம கிளாஸ்க்கு அ நெறைய பிரச்சன இருக்குங்க ஆ அந்த கிளாஸ் பசங்கள்லா டூருக்கு போயிடுவாங்க எல்லா பண்ணிடுவாங்க ஆனா இங்க இருக்க பசங்களால போ முடியாது அப்போ வந்து ரொம் ஆமாம்மா அவ்ங்க முயற்சி பண்ணா மட்டுந்தா நம்மளால போ முடியு
போ முடியு அவ்ங்க வந்து ஆ மு கல்வி முதலாளர்க்கிட்ட பேசி ஆ நமக்கு இப்போ போறதுக்கான எல்லா இதையு சே பண்ணி நம்பள நல்லா இது பண்ணி விட்டாங்க ஆமாங்க அதெல்லா பாக்கமோது எம் இந்த டீச்சரு மேல ஒரு மரியாத மதிப்பு ஒரு சந்தோஷ அது எல்லாமே கெடைக்
அதுதா எல்லாத்துக்கு ஒரே மாரி
யே எதாவ்து அனுபவப்பட்ருக்கீங்ளா
அ நா பட்ருக்கே எனக்கு வந்து
தோழி கேக்குதுங்ளா தோழி நீங்கள் பேசுவது எனக்கு கேக்கல தோழி ஆ இப்ப கேக்குதுங்க சொல்லுங்க சொல்லுங்க தோழி
எனக்கு நாங்க வந்ட்டு ஸ்போர்ட்ஸுல தா எனக்கு ஆர்வ ஜாஸ்தினால வெளாட்டு துறைல ரொம்ப ஈடுபாடா இருப் ப்பே
ஓ சொல்லுங்க கேக்கவே நல்லா இருக்குங்க சொல்லுங்க கேக்குதுங்ளா தோழி ஆ தோழி உங்க உங்களுக்கு இடையூறுல எடு ஏற்படுது உங்க சைட் டில் தா நெனைக்கிறேங்க ஏனா எனக்கு நெட்டு பிரச்சன வந்த மாரி தெரியலங்க தோழி கேக்குதுங்ளா ஆ இப்பதாங்க கேக்குதுங்க
அதா விட்டு விட்டு வருது போல ஆமா இப்ப கேக்குது எனக்கு சரியா அ எனக்கு விளையாட்டு துறைல ஆர்வ ஜாஸ்தியா இருக்கனால அத் அதுல தா கொஞ்ச ஈடுபாடு அதிகமா இருந்தது முக்காவாசி கிரவுண்ட்ல அந்த மாரி இருக் க்கிறதுனால விளையாட்டு துறைல ஆர்வ அதிகமா இருக்கு எனக்கு வந்து ஒ ஓட்றது ரன்னிங் அந்த மாரி ரொம்ப பிடிக்கு அதுல கொஞ் நெறையா ஆர்வங்கள் நெறையா இருக்கு நெறையா அதுல பதக்கங்களு வாங்கிருக்கே
ஆ நன் அ ஆ கேக்கவே மகிழ்ச்சியா இருக்குங்க ரொம்ப ஹாப்பிங்க சொல்லுங்க
அந்த மாரி இருக்கனால எனக்கு பாடத்துல விட இதுல கொஞ்ச அதிகமான து இதுல வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா தா இருந்திருக்கே ஸ்கூல் டேஸ்லலா அதனால இங்கெ விளையாட்டு துறைல நல்ல ஈடுபாட இருக்கிறனால இங்கெ ஆர்வ கொஞ்ச அதிகமா தா இருக்கு எனக்கு
ம் ம்ம் இப்பயே நீங்க விளையாட்டு துறைல அது மூலியமா நீங்க படிக்கிறதெல்லா பாத்துருக்கீங்ளா
அ பாத்துருக்கே ஆனா இருந்தாலு வீட்ல வந்து விடல பெட்ரோல் வந்து வேண்டா பொம்பள பிள்ளைங்களுக்குல்லா அதெல்லா வேண்டா ஏதாது கை கால் ஏது அடிபட்டுச்சுன்னா அப்ற பின்னாடி கல்யாண பண்றதுலா சிரமோன் சொல்ட்டு மேலு எனக்கு அத நோக்கி அனுமதிக்கல அதனால நா என்னால போ முடில கல்லூரி வரைக்கு நா தொடர்ந்தே அதுக்கு மேல என்னால தொடர முடியல அ கல்லூரி அ கல்லூரி முடுஞ்சு உங்க திருமணத்துக்கு அப்பறோ உங்க கணவர் ஆ இருந்தாங்க இப்பரி இப்போது சமீபத்துல தா போன வர்ஷோ ஒரு இதுல கலந்துகிட்டே ரொம்ப வருஷ கழிச்சு இப்ப சமீபத்தில கலந்துக்கிட்டே ஒரு கேப் விட்டதுக்கு அப்பறோ அதுலயு வ நா ஓடி அந்த அந்த ஏஜுக்கான லெவல்ல வச்சதுல நா அதுலயு மெடல் வாங்கிட்டு வந்திருக்கே
அஹா கேக்க அருமை அருமை தோழி கேக்கவே அருமையா இருக்கிறது என்ன தொரு என்ன விளையாட்டுலா நீங்க கலந்து நீங்க மெடல் வாங்கிருக்கீங்கன்னு தெர் ஆ ஓ ஓ ந நல்லது நல்லது நல்லது
அதுல தா ஈடுபாடு ஜாஸ்தி ஓட்ட பந்தயம் எல்லாமே நா ஸ்கூ
ஆ ஆ தோழி கேக்குதுங்ளா தோழி
ஒங்களுக்கு கேக்குது கேக்குது ஆ அதா ஸ்கூல் படிக்கும்போது எல்லா ஸ் சைடூ எல்லா இதுலுயு வெளாண்டுருக்கோ எல்லா இதுலயு சர்டிஃபிகேட்டு வச்சுருக்கோ பதக்கங்கள் எல்லா இதுலயு இருக்குது இருந்தாலு அதுக்கு த அடுத்த முறை எடு க்க முடில ஸ்டெப் எடுத்து வைக்க முடில வீட்ல ஒத்துழைக்காதனால இப்ப க கணவர் வந்து உதவி பண்றாங்க இருந்தாலு இந்த வயசு சுல பண்ணறப்ப நமக்கு ரெண்டு பசங்க இருக்காங்களே குட்டி பசங்க அப்டிங்கிற மாரி இருக்கு கொஞ்ச இதுவா தா இருக் கு திருப்பி வந்தா நல்லா இருக்கு கொஞ்ச யோசிக்க வேண்டிததா இருக்கு
ஆ ஆ நன்றி தோழி ஆ எப்டி சொல்றதுன்னா எனக்கூ விளையாட்டுனா ரொம்ப இஷ்டந்தாங்க ஆ ஆனா விளையாடலா தெரியாது ஏனா நா படிச்ச பள்ளில பாத்தீங்கனா விளையாட்டுக்கு அவ்வளவா பெரியசா முக்கியத்துவோ குடுக்க மாட்டாங்கங்க
குடுக்க மாட்டாங்க நெறையா கல்லூரி வ இதுலயு அப்டி தா பண்ணுவாங்க கல்வி துறையில எல்லா திலயு அப்டிதா பண்றாங்க
அ அவுங்க எட்டாவது படுச்சதுக்கு அப்பறமே பாத்தீங்கனா கூடோ அ என்னன்னா என்ன இருக்குனா ஆ இது இருக்காதுங்க ஆ என்ன அது பேரு அ விளையாட்டுக்குனே ஒரு ஒரு பீரியட்டு ஒதுக்குவாங்க இல்லங்களா அந்த பீரியட அவுங்க ஒதுக் ஒதுக் க்கவே மாட்டாங்கங்க அந்த பீரியட்லயு மேக்ஸ் கிளாஸ் எடுக்குறே அ சயின்ஸ் கிளாஸ் எடுக்குறே நீங்க வந்துருங்க இத பாக்குனு அது பாக்கனு ஆமா அப்டி சொல்லி கூப்ட்டுருவாங்க ஆமா ஆமாங்க அந்த மாரி கூப்ட்டுட்டாங்கனா அப்ப வந்து என்னன்னா வேற வழியே இருக்காதுல்ல அந்த மாரி ஸ்கூல்ல படிச்சதுனால எனக்கு இந்த விளையாட்ட பத்தி அவ்ளோவா தெரியாதுங்க நா இந்த ஹாக்கி டென்னிஸ் விளையாடறது அதெல்லா கூட எனக்கு தெரியாதுங்க அ நா வந்து அப்டியே வளந்துட்டேனா ஆனா எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப புடிக்குங்க காலேஜ் படிக்கிறப்போ எல்லாரு சேந்து ஹாஸ்டல்ல டிவி ஒரே ஹால்ல தானே இருக்கு அ எல்லாரு சேந்து போயி அந்த அந்த வோல்டு கப் மேட்ச் நடந்தப்போ அதுல போயி பாத்தா அவ்ள ஹாப்பியா இருந்துதுங்க அ அந்த கிரிக்கெட்ட பாக்க அதுக் கடைசி ஃபைவ் மினிட்ஸ் அந்த கரண்டு வேற போயிடுச்சு பாருங்க அத நெனைச்சு இப்ப இப்ப வரியு அந்த மொமெண்ட்ட நெனைச்சா அப்படி இருக்கு ங்க பக்கத்துல ஃப்ரெண்ஸ்கெல்லா ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப் ஒரு ஸ்கோர் என்னாச்சு யாரு ஜெயிச்சாங்க யாரு வோல்ட் கப்பு வின் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கறதுகுல்லுயு
அத அதா ஒன்னு ஒங்ளுக்கு ஆர்வோ ஜாஸ்தியா இருக்கு பட் ஆனா ஒங்கள வெளாட விடல
ஆமாங்க வெளையாட விடல விட்ருந்தா நல்லா இருந்திருக்குங்க அது மாரி அவுங்க
பக்கத்துல அந்த மாரி பக்கத்துல இருக்க பசங்களோட அந்த மாரியு வெளயாண்டதுல்ல ஆ அந்த மாரி இல்லங்க அந்த ஸ்கூல் அந்த மாதிரிங்க அது கால்ல போனா நைட்டு எட்டு மணி ஒம்பது மணிக் சரி சரி சரி அப்படி இருக்கறப்ப நம்பளால வெளாட முடியாது
பெருசா ஒன்னு இது பண்ணிக்க முடியலங்க அ ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னே தெரியாம போயிடுச்சு அது மாரி எ கொழந்தைங்களு இருக்க கூடாது அவுங்க எல்லாத்தலியுமே தெரிஞ்சுக்குனு எல்லாத்தியுமே கத்
ஆ பசங்களே எல்லா இதுல இப்ப எல்லா இதுலயுமே தனித்த இது இருக்குது தனியாவே சேத்து உடலா எங்க பசங்கள கூட நா கராத்தே அந்த மாரிலா சேத்து உட் ருக்கே ஏனா நா நாந்தே எங்க பேரன்ண்ட்ஸ் தா விடல பரவால்ல நம்ம என்கரேஜ் பண்ணணுன் சொல்ட்டு எ பைய கூட கராத்தேல இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் காம்படிஷன்ல செகண்ட் ஃபிரைஸ் வாங்கிருக்காங்க
ஓ கேக்கவே நல்லாருக்குங்க சொல்லுங்க சொல்லுங்க
அ பசங்க பாப்பாவு ஸ்போர்ட்ஸ்லலா போ
ஆ தோழி கேக்குதுங்ளா தோழி ஹலோ
ஆ கேக்குதா எனக்கு கேக்குது ஆ ஆ என்னோட பாப்பாவுமே ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்றாங்க அவுங்களு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுதா படிக்கிறாங்க அவுங்களுமே அ எல்லாதுலயுமே மொதல் பரிசு வக்கிருக்காங்க மூணு மெடல்லா வாங்கிருக்காங்க அதுமே பாக்கும்போது கொஞ்சோ சந்தோஷமாதா இருக்கு ஓகே பசங்களு நம்பள மாரிதா இருக்காங்க அப்டிங்கிற மாரி
ஆமா ஆமாங்க ஏனா நம்பள நம்மதா பண்ணல அந்த கொழந்தைங்களாவது பண்ணட்டு அப்
ஆமா ஆமா பையனுக்கு இப்போ அதேதா கராத்தேக்லா கூட்டிட்டு போய்ர்வோ வாரோ வாரோ கராத்தோ க்ளாஸ்லா இரு க்கு அதுமே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரது எல்லா பண்ணிட்டு இருக்காங்க பசங்களயு அந்த மாரி நீங்க தனியா பேசலாமே சேத்து விட்டீங்ளா
ஆ எ கொழந்த அவளுக்கே இன்ட்ரெஸ்ட் அதிகோங்க அவளே விளையாட்டுன்னா அந்த ஸ்கேட்டிங் ஸ்கேட்டிங் எல்லாம பண்ணுவாங்கங்க அவளுக்கு ரொம்ப புடிக்கு அவளே தா கத்துக்கிட்டா நாங்க எல்லா கூட கத்து குடுக்கல ஆ அவ்ளோ இதுவா விளையாடுவாங்க
அதா அதா இன் ஆர்வோ அதிகமா இருந்தா எல்லாமே நல்லா வந்துரு
ஆமா அவளே வந்து சொல்லுவா இத நா பண்ணிடுவ என்னால இத பண்ண முடியு
யு ஆ அப்டின்னு அவ சொல்லும்பொது அத கேக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க இப்ப இருக்க பசங்க எல்லாத்துலயுமே ஆர்வோ அதிகமா தா இருக்காங்க
அது ஆமாங்க அவந்த விளையாட்டுனு மட்டு இல்லங்க அந்த டான்ஸ்சு அந்த பாட்றது அது மாரி எல்லா ஆட்டிவிட்டி பண்ணுங்க எதுக்கு பயப்பட மாட்டாங்க எனக்கு அதெல்லா பாக்கும்போது ஆச்சரியமா இருக்கு ஏனா நம்ம எது கேட்டாலு பயந்துக்குவோ இல்லையா இந்த வயசுல அந்த மாரில்லா இருக்க மாட்டோ ம் ஆனா இந்த கொழந்தைங்க இப்ப அப்டியெல்லா இல்லங்க அவுங்க தேரியமா அவுங்களே போய் என்னால முடியு அப்டின்னு அவுங்களே சொல்ற அளவுக்கு அது இருக்குங்க
ஆர்வோ ஜாஸ்தியாதா இருக்கு இப்ப ஸ்கூல்லியுமே நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு தா வராங்க பசங்கள எல்லா
ஆமாங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணு பேரன்ஸ்ஸு டீச்சர்ஸு எல்லாருமே என்கரேஜ் பண்ணனுங்க இல்லன்னா அது பசங்க வந்து அது ஐய்யோ அப்டின்னு பயந்துக்குவாங்கங்க அது மாரி பயந்துக்க கூடாது நாமதா ஊக்கப்படுத்தி அவுங்கள எப்டியாவுது
மட்டுமே கை குடுக்காது இதுவு அவுங்களுக்கு இருந்தா தா அவுங்களுக்கு மென்டல் ஹெல்த்து நல்லா இருக்கு
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க அவுங்க வலுவடை ஒடம்பு ரீதியா வலுவடையணு அப்டின்னா அவுங்க விளையாட்டுல எல்லா துறையிலு இருந்து எல்லாத்தையுமே கத்துக்குணுங்க அப்டி இருந்தா மட்டுந்தா அவுங்களுக்கு அந்த இது இருக்குங்க ஆ ஆ சரிங் தோழி நா உங்க கூட இத பத்தி பேசுனதுல நா ரொம்ப சந்தோஷப்பட்ற ரொம்ப நன்றி தோழி வணக்கம் ஆம் வணக்கோ தோழி தேங்க்யூ